வக்கம் சகோ வணக்கம் சகோதரி மதிய வணக்கம் சகோதரி
வணக்கம் சகோதரி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
கோம் நலமா இருக்கோம் தோழி
செரிங்க சகோதரி என்ன பண்றீங்க
ம் ஆ துணி
என்ன பண்றீங்க சகோதரி
துணி தொவச்சிருக்கேங்க தோழி துணி தொவைச்சிட்டு இருக்குது ஆ அ இன்னைக்கி என்ன தலைப்பு பேசலா
இன்னைக்கி நம்ம வந்து சேமிப்பு எந்த மாரி எடத்துல எல்லா நம்ம பண்ணும்னு நம்ம கு அதிகமா வட்டி வருங்கிறது ஆ கேக்குது சகோதரி உங்களுக்கு கேக்குதுங்களா
அ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ ச ஆ சேமிப்பு வந்து எந்த மாரி வங்கியில பண்ணுணா நமக்கு அதிக வந்து லாபம் வரு அந்த அது மாரி பேசலாங்களா சகோதரி
ஆ ஓகே சகோதரி செரிங்க சகோதரி பேசலா
நீங்க ஏதாவது வந்துட்டு சேமிப்பு பண்ணிருக்கீங்களா சகோதரி இது வரைக்கு நீங்க
நா வந்து வெறு போஸ்ட் ஆஃபிஸ்ல தா போட்டு வச்சிருக்கேங்க சகோதரி நா வந்து ஆர் டி போட்டுட்டு இருக்கேங் சகோதரி மாசோ ஆயிரரூபான்னு போட்டுட்டு இருக்கேங்க சகோதரி ஐநூறு ஐநூறு ரூபான்னு ரெண்டு கட் டிட்டு இருக்கேங்க நீங்க
ஓகே நா சகோதரி இது வரைக்கும் நா இன்னு பண்ணல சகோதரி செரி சகோதரி நா வந்து இது வரைக்கு இன்னு போடல சகோதரி இனிமேல் தா போடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறனா அதா செரி எந்த இதுல போட்டோம்னா நமக்கு கொஞ்சோ வட்டி கொஞ்சோ அதிகமா நமக்கு கெடைக்கு அப்டிங்கிற மாரி விசாரிச்சிட்டு இருக்கே சகோதரி நானு
ம் செரிங் செரிங் தோழி நானு ஒரு குறிப்பிட்ட பணோ
ஆ ஆனா போஸ்ட் ஆபீஸ் ல சகோதரி வட்டி வந்து ரொம்ப அதிகோன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அத விட இப்ப பாத்தீங்னா கூட்டுறவு வங்கினு இருக்குல்ல சகோதிரி காப் ரேஷன் பேங்கு சொல்றாங்கள அதுல நீங்க பாத்தீங்னா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஏழு ஏழுர பர்சன்ட் தா ச ச சகோதரி வட்டிங்ளாமா ஆனா அந்த கூட்டுறவுல நீங்க பாத்தீங்ன்னா ஒம்பதர சதவீத வட்டிங்ளாமா சகோதரி
அப்டிங்களா சரி சரி அது நா உன்னூ இப்பா ஆமா சொல்லுங்க
இப்ப நீங்க சப்போஸ் ஒரு லட்சொ நீங்க வந்து சப்போஸ் நீங்க கட்ற மாரியு நீங்க டோட்டலா உங்களுக்கு அமௌண்ட் ஒரு லட்ச் ச வர மாரி இருந்துச்சுனா சகோதரி உங்களுக்கு வந்துட்டு போனஸா வந்து ஐம்பதாயிரொ கெடைக்குதுங்ளாமா
அப்டிங்களா கூட்டுறவு வங்கில அப்ப நம்ம விசாரிக்லா இல்லைங்ளா
ஆ ஆமா சகோதரி நானுமே வந்துட்டு இப்ப செல்வ மகள் சேமிப்புத்திட்டந் தா சகோதரி இருக்குன்னு இவ்ளவு நாளா செல்வ மகள் சேமிப்புத்திட்டந் தா இருக்குது செரி பையனுக்கு வந்துட்டு செல்வ செல்வ மகன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்ளா செரி அவன் பேர்ல போடாட்டி நம்ம பேர்ல ஏதாச்சு ஒரு மாசொ நீங்க சொன்ன மாரி ஆர் டி கட்டலான்னு பாத்தே சகோதரி இப்ப வங்கிலலா பாத்தீங்கன்னா ஆறு சதவீதந் தா வட்டி குடுக்குறாங்ளா சேரி போஸ்ட் ஆபீஸ்ல ஏழு ஏழுர சதவீதோ இருக்குனால அதுலதா போடலானு சொல்லி நானு நானு நெனச்சிட்டுருந்தே ஆனா இப்பதா ஒரு சகோதரி வந்து தகவல் சொன்னாங்க கூட்டுறவுல வந்து வட்டி அதிகொ இப்ப வந்து வருஷ கணக்காட்டுக்கு இருக்கு இப்ப வந்து ஒரு வருடொ கட்னீங்னா சகோதரி ஒங்களுக்கு வந்து ஒம்போது சதவீதம் மாட்டுக்கு சகோதரி வட்டி அதே மாரி நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல மூணு வருஷொ கட்னீங்னா ஒம்போதரயிலருந்து பத்தர சதவீத மாட்டுக்கு சகோதரி நீங்க அதே வந்து அஞ் சு வருஷொ பத்து வருஷொ அந்த மாரி நீங்க கட்னீங்னா பத்தரையிலுருந்து பதினோரு சதவீதமாட்டுக்கு சகோதரி வட்டி ஒங்களுக்கு லாட்டு
கூட்டுறவுல மட்டு
ஆமா சகோதரி ஏனா கூட்டுறவுங்கிறது வந்து தனியா இது வந்து கவர்மெண்ட் தானே ச கோதரி நீங்க அதுல வந்து நீங்க நீங்க நெனைச்ச மாரி உங்களுக்கு முடிஞ்ச மாரி ஐநூறோ ஆயிரமோ நீங்க கட்டிக்லா சகோதரி நீங்க வேணா அந்த மாரி இதில கே ட்டு பாருங்க
செரிங்க தோழி செரிங்க தோழி நானு அததா இது பண்றேங் தோழி ஆ நா அத விசாரிக்கிற
ஆ சேரிங்க சகோதரி நீங்க ஒங்க பொண்ணு பேருல ஏதாச்சு செல்வ மகள் சேமிப்பு திட்டொ மாரி போட்டிருக்கீங்ளா சகோதரி
இல்ல தோழி அத இப்ப பாக்க போனீங்னா இந்த கொழந்தைய வந்து நாங்க வந்து எடுத் து வளர்க்றோ தோழி எடுத்து வளர்க்றோனா அவுங்க அம்மா அப்பா வந்து செரி இல்ல அதனால அந்த கொழந்தய வந்து நாங்க எடுத்து வளக்றோ இப்போதா நாங்க ஒரு ரெண்டு மாசமா தா அந்த கொழந்தய எங்க கைல இருக்காங்க இப்பதா ச பள்ளிக்கு அனுப்பிருக் க்கோ அதனால இப்போ ஆ படிப்படியா ஒரு ஒரு விஷயமா த செய்யலான்ருக்கொ தோழி
செரிங்க சகோரி இந்த கொழந்த வந்து ஒங்க சொந்தக்காரங்க பொண்ணு ஒங்க தெரிஞ்சவங்களோட கொழந்தயா சகோதரி
தெரிஞ்சவங்கன்னா இவரு கூட வேல பண்றவங்களோடைய கொ அ ஃப அது குடும்பத்தோடைய ஒரு கொழந்த அ ம் அதனால நா எங்களுக்கு கொழந்தைங்க கெடையாது அதனால நாங்க வந்து செரி இது இவளுக்கு வந்து எட்டு வயசு முடிஞ்சு ஒம்போது வயசு ஆ நடக்குது செரி இதுல வந்து நம்ம இது பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு எடுத்து வளத்துட்டுருக்கோ தோழி எடயா என்னன்னா படைய மே உண்மையா சொ ல்ல போனா அந்த கொழந்தைக்கு வந்து படிப்பு குடுக்கணுன்றது தா எங்களுடைய இது வந்து எப்டி சொல்லுவாங்க குறிக்கோளு அதனால அந்த அதுக்கே அதனால சேரி அந்த கொழந்தையு எங்கள்ட்ட வந்து கொஞ்சோ நல்லா ஒட்டிக்கிறா அதனால அவள வந்து அவ இங்க வந்ததுலருந்து அவ அம்மாவோ யாரையுமே அவ வந்து ஆ மிஸ் பண்றான்ற மாரி எதுவுமே சொன்னது கெடையாது நம்மளயேதா வந்து அம்மா அப்பாவா எடுத் துக்கற அதனால செரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவள படிக்க வெக் கலானு சொல்லிட்டு நாங்க இப்ப படிப்புக்குக்குரிய என்னெண்ணமோ அதெல்லா செஞ்சு இப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க ஆனா இனிமேதா ஒன்னொன்னா அவளுடைய சேமிப்புல இருந்து எல்லாமே பண்ணணு தோழி
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி உங்கள மாரி ஒரு மனுஷங்கள பக்கற இப்ப நிறைவா இருக் கு சகோதரி ரியலாவே வந்துட்டு சகோதரி ஒரு சில பேர் வந்துட்டு இருக் காங்க சகோதரி எங்க வீட்டு பக்கத்தில சகோதரி பார்த்தீங்ன்னா அவங்களுக்குமே பல வருட காலம் வந்து குழந்தை இல்ல சகோதரி அவங்க என்னன்னா சகோதரி இப்ப அவங்களுக்கு வயசுமே பாத்தீங்க நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிறுச்சி சகோதரி அவங்க கணவருக்குமே வந்துட்டு ஐம்பத்தி மூணு வயசு பக்கோ ஆகுது சகோதரி அவங்க வந்துட்டு இவ்வளோ வருட காலமா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணல கொழந்தைய வந்து எடு வளக்கணுங்கற எண்ணமு இல்லைங்களாட்டு சகோதரி இப்ப பார்த்தீங்ன்னா இப் வந்து வக்கில வச்சு மூவ் பண்ணி கொழந்தைய எடுக்கறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சகோதரி அவங்க என்ன சொல் வந்துட்டு நா கொழந்தைய எடுத்தாலுமே நா வந்துட்டு பன்னெண்டாவது வயசுல தா படிக்க வப்பே அதுக்கப்பற நா படிக்க வெக்க மாட்டே அப்டிங்கிற மாரி வெளிப்படையவே சொல்றாங்க சகோதரி என்னதா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு குழந்தைங்கிறது வந்து ஒரு வரன் சொல்லுவாங்க நமக்கு வந்து நமக்கு கெடைக்காட்டி தத்து எடுக்கிற கொழந்தைய வந்து நம்ம கொழந்தையா நெனைச்சு நம்ம பாத்துக்கணு அந்த கொழந்தைக்கு வந்து பாத் பண்ணனு நம்ம வசதி இருக்கோ இல்லையோ சகோதரி நம்ம வந்து சக்திக்கு முடிஞ்சளவுக்கு அந்த கொழந்தைக்கே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்த தா படிப்புங்களா சகோதரி கவர்மெண்ட்ஸ்கூல் எவ்ளவோ ஸ்கூல்ருக் கு இப்ப அரசு திட்டல்லா பாருங்க எவ்ளவோ வந்துருச்சு சகோதரி அப்படி கூட நீங்க உதவி பண்லா இத்தனைக்கு அவங்களுக்கு காசு பணம் எல்லாமே இருக்கு சகோதரி இருந்தாலுமே இப்டி சொல்லும் போது வெளியே இருந்து பாக்கும்போது நமக்கு வந்து எப்டி இருக்கு பாருங்க என்ன ஒரு இப்டி ஏ கூட சொல்லிருக்காங்க இப்ப எங்க ஊர் பக்கலா வந்துட்டு இந்த மாரில்லா வந்துட்டு யாராவது முடியாதவங்க ரொம்ப வந்து இப்ப மூணு கொழந்தைக்கு மேல வந்து குழந்தை பெத்தவங்க அவங்க வந்து குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில இருந்துச்சுனா நா வேணா கொழந்தைய தத்துக்டுக்கறே யாராவது இருந்தா சொல்லுங்கன் சொல்லி லீகலா தா சகோதரி வந்து ப்ரொசீஸ் பண்ணுவாங்க நாங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படி நம்ம சொல்லும்போது சகோதரி இவங்க வந்து இவங்களோட குண தெரிஞ்சி நம்ம ஒரு குழந்தைய வந்து கஷ்டப்படுத்த முடியாதுல சகோதரி நமலால எனக்கு அதெல்லா வந்து சகோதரி அவங்க இப்டி வந்து சொல்லும் போது சகோதரி எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி பன்னெண்டாவது அதுவு என்ன சொல்றாங்கனா வந்துட்டு பையனா புள்ளையா எடுத்துக்கிட்டா பரவால பின்னாடி வந்து நமக்கு முடியாத காலத்துல வந்துட்டு அந்த பொண்ணு நமக்கு உதவி பண்ணுல அப்டிங்கறாங்க வந்துட்டு நமக்கு வந்து நம்ம நமக்கு நமக்கு பின்னாடி ஒரு ஆதரவு வேணுங்கறதுக்காக தா நமக்கு கொழந்தைய எடுக்கறோ அப்டிங்கம் போது வந்துட்டு அந்த கொழந்தைய வந்து உங்களோட கொழந்தையா நெனைச்சுதா நீங்க அத வளக்கணுமன அப்டிங்கற மைண்ட செட் தா இருக்கணு ஆனா உங்கள பாக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்
அ நானு என்னைய பொறுத்த வரைக்கு என்ன செரிங்களா அவளு அவள்ட வந்து நாங்க எந்த எதிர்பார்ப்பு பாக்ல செரிங்ளா அந்த கொழந்தைய வந் து ஒரு அநாத ஆசிரமத்துல வுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வையின்னு சொன்னாங்க அவுங்க பாட்டி ஆனா நம்ம வந்து அந்த எடத்துல வந்து ஒரு பெண் குழந்த இல்லைங்களா அவளுடைய வாழ்க்கை அ அது எல்லாமே பாதிக்கும் சொல்லிட்டு நாங்களே சரி நாங்களா வ வலியமா போயி நாங்க அந்த கொழந்தைய நாங்க வளக்குறோ நாங்க படிக்க வக்கிறோ அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அந்த கொழந்தைய இது பண்ணிருக்கோ நாங்க அந்த கொழந்தைகிட்ட ஸ் சொல்றது ஒரே ஒரு இதுதா கல்வி மட்டுந்தா வந்து உங்களுக்கு அடிப்படையா நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சொத்து சரிங்களா நீங்க பணம் சம்பாருச்சு வ ச்சோ அது இது பண்ணியு அந்த கல்வியோடைய இது இல்லன்னா ஆ நாலேஜு இல்லைன்னா அது அந்த கொழந்த வந்து எந்த பணத்தையு வச்சு எதையுமே அது வந்து சாமார்த்தியமா அது அ சரிப்படுத்த முடியாது இல்லைங்களா அத வந்து உபயோகப்படுத்த தெரியணு அதுக்கு படி பு கண்டிப்பா ஒரு கல்வின்றது வந்து ஒரு முக்கியத்துவமா நா நெனைக்கிறே அதனால அந்த கொழந்தைக்கு வந்து கல்விய குடுத்தா அவ பண என்ன ஆயிரமே அவ ச ஆயிரத்து கோடிக்கு மேல அவ சம்பாதிக்க கூடிய அந்த ஒரு இத குடுத்துட்டோன்னு வைங்க நம்ம எதுவுமே வேற எதுவுமே அந்த கொழந்தைக்கு குடுக்க வேண்டா கல்வி மட்டு சிறந்ததா குடுத்துரணு மத்த எதுவுமே நானு வந்து அவளாவது ஏற்படுத்திக்குவான்றதுனால நாங்க இனி நீ எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி அதே மாரி நீ எங்கள பாக்கணு நீ நாங்க சாப்பாடு போ நாங்க வளத்தோ அப்படின்னு நாங்க எந்த எடத்துலயுமே குறிப்பிட விரும்பல ஏனா எங்க கால எவ்வளவுன்றது தெரியாது நாங்க எடுத்திருக்கற முயற்சி என்னமோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முயற்சி ஆனா கடவுள் நம்பள எப்ப கூப் கூப்ட்டுக்குவாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன் நம்மளுக்கு தெரியாது அதனால இருக்கிற வரைக் க்கு நம்ப ஒரு கை மாறு ஒரு ஒரு குழந்தைய வாழ வச்சது ஒரு பெண் குழந்தைன்றம் போது அந்த கொ கொழந்தைக்கு கல்விய கொடு த்துட்டோனா அந்த கொழந்த வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஆமா இந்த சமுதாயத்துல அவளுக்கு தே தேவையானது எல்லாமே அவ சம்பாதிச்சுக்குவா
கண்டிப்பா சகோதரி நீங்க சொல்ற மாரி சகோதரி இப்ப வந்து நமக்கு வந்து அடிப்படை வந்து கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது சகோதரி அதே மாரி சகோதரி இப்ப வந்து கல்வி நம்ம இருந்தாலு சகோரி நம்பள வந்து சுயமா நம்பள வந்து ந தன்னிலை படுத்திக்கிறதுக்கு நம்ப வந்து நம்ப நம்ப எங்க போனாலு நம்ம வந்து தைரியமா பேசுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்குமே வந்துட்டு இது ஒரு சிறந்த வழிகாட்டா இருக்கு சகோதரி கண்டிப்பா இப்ப காசுக்காக மட்டு சில பேர் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணு அது மட்டு ஒரு நோக்கத்தோடு தா சகோதி பண்றாங்க ஆனா அது மூலிமா நம்ம நிறைய அறிவ நம்ப புரிஞ்சுக்கலா ஒ மனிதர்கள்லா இப்பிடி இருக்காங்க நம்ம இப்பிடிதா இருக்கணு அப்டிங்கிற ஒரு ஒழுக்கத்தையு கட்டு போட்டி அந்த கல்விங்கிறத வந்து நமக்கு புரிய வக்கிது சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா சகோதரி
நானு அதனாலதா இவு இந்த கொழந்தை எவ்வள வேணா படிக்கட்டு நானு கலெக்ட்ருக்கு படிக்கிறே ஐஏஸ் படிக்கிறே நீ என்ன வேணா படி நாங்க வந்து உழைச்சு அவுங்க உனக்கு குடுக்க பண குடுக்குறதுக்கு நாங்க ரெடி ஆனா அவ வந்து அவளுடைய ஆர்வம் மு அவளுடைய இதுவு ஈடுபாடு தா இதுல ரொம்ப முக்கியோ இல்லை
கண்டிப்பா சகோதரி நம்ப வந்து படிக்க வைக் க்கிரோங்க சகோதரி நம்ம எவ்ளோ வேணாலு செலவு பண்ணி முடியலையா கடன கூட வாங்கி அவ படிக்க வைக்கலா சகோதரி அந்த படிக் க்கிற அந்த படிக்கிறவங்களுக்கு தா சகோதரி ஒரு ஈடுபாடு வேணு நீங்க சொல்ற மாரி இப்ப வந்து பன்னெண்டாவது வரைக்குமே வந்து காமனா அது பத்தாவது வரைக்குமே காமனா எல்லாருமே ஒரே மாரி படிக்கிறதுதா பதினொண்னாவதுக்கு அப்பற வந்துட்டு டு உங்களுக்கு என்ன பாடப்பிரிவு பிடிக்குமோ அது அந்த அது சம்பந்தப்பட்ட துறையில படிக்கலா நீங்க கல்லூரிங்கிறது சகோதரி உங்களுக்கு என்ன புடிக்கு அவளுக்கு என்ன பிடிக்குங்கறத படிக்க வச்சா தா அவ கொஞ்சோ அவளு கொஞ்சோ படி ப்பா அத படிக்கிறதுல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவா பாப்பா நீ இது படி நீ நீ சொல்றது வந்து கொஞ்சோ ஒரு நாலு வருஷத்துக்கு அப்பற ஒத்து வராது நா சொல்றத படி இதுதா வந்து ஒரு லைஃபுக்கு நல்லது நம்ம சொல்லி புரிய வச்சி படிக்க வச்சாலுமே சகோதரி அவுங்களுக்கு வந்து மனசுல வந்துட்டு இது அம்மா அப்பா சொன்னா தானே நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிற மாரி ஒரு வேண்டா வெருப்பாங்கிறதுக்காக மட்டுந்தா சகோதரி அவுங்க படிப்பாங்களே தவிர முழு எண்ணோ ஆர்வங்கறது அவுங்க மனசுல கண்டிப்பா இருக்காது சகோதரி
ம் ம்
சேரிங் சகோதரி உங்களோட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி நமக்கான நேர முடிந்து விட்டது வேற ஒரு அழைப்புல சந்திக்கலா சகோதரி